தோழி கேக்குதுங்ளா
ஹலோ ஹலோ ஆ கேக்குதுங்க மேம்
கேக்குது கேக்குது
ஆவுன் சாப்ட்டீங்களாங்
ஆ ம் நல்லா இருக்கேன் நீங்க சாப்ட்டீங்ளா எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லா இருக்கங்க நீங்க சாப் என்ன பண்றீங்க?
நா சும்மாதா தோழி இருக்கேன் சமச்சாச்சு கே இது மீன் கொழம்பு வெச்ச கொழந்தைக்கு வந்து லெமன் ரைஸ் செஞ்சு குடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்ட நீங்க
நாங்க சாப்பாடு வெச்சு சாம்பார், ரசம், உருளக்கிழங்கு பொரியல்
ஓ
ம்
நாமதா இந்த மாரி சாப்புடுறோ சாப்பாடு அதுக்கு ஒரு ரசோ எங்க வீட்லயு ரசோ ஆமா அதுக்கொரு தொட்டுக்க இந்தா நீ இப்ப உருளகிழங்கு செஞ்சு அது உருளக்கிழங்கு செஞ்சு லெமன் ரைஸ் செஞ்சு குடுத்து அனுப்புன அப்பாவுக்கு வந்து ரசோ, தயிரு சாம் இது மீன் கொழம்பு சாம்பார் இருந்தாலு எந்த கொழம் இந்தாலு ரசோ வேணு தயிர் வேணுன்னுவாங்க
ஆமாங்க
ஆனா வடநாட்டுல போய் பாருங்க அந்த மாரில்லா ஒண்ணூமே கெடயாது ஒரு உருளகிழங்க செஞ்சு வெச்சிட்டு சப்பாத்திய போட்டு போய் படுத்துக்கறாங்க நம்மதா அவ்ளோ நேரோ நின்னு ஒரு மண் நேரோ ஒன்றர மண் நேரோ ஆக்க வேண்டிதா இருக்கு
ஆமாங்க
அவுங்க காலைலயே சப்பாத்தி சுட்டுர்றாங்க கால் நா வடநாட்ல இருந்தங் கொஞ்ச நாள் அதனால எனக்கு தெரியு நா நேர டியா பாத்திருக்க நா வந்து மூணு வேலயு நின்னுட்டு இருப்ப அடுப்புகிட்ட அவுங்க பாத்தன்னா காலைலயே அவுங்க தூங்கி எழுந்து அஞ்சு மணிக்கெல்லா எஞ்சி தட்டுவாங்க டங்கு டங்குனு சவுண்டு வரு இஞ்சி தட்டி டீ போட்டு குடிக்கறாங்ளா அதோட காலைலயே ஒ ஒரு சப்பாத்திய போட்டு அதுக்கு தொட்டுக்க எதாவது எதாவது ஒரு காய்கறி காலிஃப்ளவர் இல்ல உருளக்கிழங்கு அந்த மாரி எதாவது ஒண்ணு பண்ணிருவாங்க முடிச்சிட்டு அப்றோ குளிச்சிட்டு துணி எல்லா காய போட்டுட்டு உக்காந்துப்பாங்க செல்ல நோண்டிகிட்டு அவுங்க வேல எல்லா முடிஞ்ச்சு நம்மதா ஒரு தோசய ஊத்து அதுக்கு ஒரு சட்னி அற இல்லணா தோச இல்லனா காலைல டிஃபனுக்கே நம்மளுக்கு அர மண் நேரோ ஒரு மண் நேரோ ஆவுது
ஆமாமாங்க ம்
நா அதா சொல்லுவ அழகா சப்பாத்திய சுட்டு அதோட வேலய மு டிச்சிக்கிறாங்க நம்ம பாரு எப்டி பண்ணிட்டு இருக்கோ காலைல டிஃபன் செய்யணு அதுக்கொரு சட்னி அரைக்கணு இதெல்லா பண்ண வேண்டியதாரு திருப்ப மதியத்துக்கு சாதோ ரசோனு எல்லா பண்ணனு நைட்டுக்கு எதாவது ஒண்ணு பண்ண வேண்டியதா இருக்கு மூணு வேலையு நா அடுப்பான்ட நிக்கிற அவுங்கெல்லா ஒரு வேலதா நிக்கறாங்க
ம்
நல்லா ஹெல்த்தியா நா அந்த மீன் கொழம்பதா சாப்ட்ட ஆ சாப்ட்ட சா த மீ மீன் கொழம்பு தோசையு ஊத்தி சாப்டே அதே பன்னெண்டரை ஆயிடுச்சி இன்னைக்கி கால சாப்பாடு
அதா அதா நானு இப்பதா சாப்டே இவ்ளோ நேரோ ஆயிடுச்சி
கால சாப்பாடு லேட்டாயி போது
ம் ஆமாங்க வே அது எப்பமே இப்டிதா வேல இருந்தாலு செரி இல்லாட் டி செரி அந்த டைமுக்கு தா சாப்ட தோணுது
ஆமா வேல ம் வேலையே ஓய மாட்டேக்கிதே வேல இருந்துகிட்டே இருக்கு எவ்ளோதா வேல செய்யறதுனே தெரில
ஆமாங்க வேல செஞ்சு செஞ்சே ஏதோ ஒரு வழி ஆயிருங் என்ன பண்றது
கால்ல அஞ்சு மணிக்கு எழுந்தாலு அதே வேலையா இருக்கு ஏழு மணிக்கு எழுந்தாலு அதே வேலையாதா இருக்கு
ஆமாங்க
எவ்ளோதா செய்யறதுன்னு தெர்ல செஞ்சுகிட்டே இருக்கற மாரி இருக்கு எனி டைம் வேல இருந்துகிட்டே இருக்கற மாரிதா இருக்கு
ஆமாங்க ஆமாங்க
உங்க ஊர் பக்கோ வெயிலெல்லா எப்டி இருக்கு
மழை மழை தா பெய்யுதுங்க மழை செரியான மழை
மழையா ஐயோ இங்கல்லா வெயிலு பொளந்து அடிக்குது வெய்யிலு செம வெயிலு ரெண் நாளா கொஞ்சோ மூடிக்கிட்டு இருந்தது வெயில் இல்லாம இப்ப நல்ல வெயிலு தாங்க முடில
ம் இப்போ மழைதாங் மழையோ மழைதா பேஞ்சிட்டே இருக்கு மழ கிளைமேட்டு ஊட்டி மாரிங்கிது
ஓஹோ பரவால்ல அப்பப்போ மழ வர்றது கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு துணிக்காய வெக்க நெனச்ச நேரத்துக்கு வேல ஆவாது இல்ல வெளியில ஓட முடியாது எதனா வாங்க கொள்ளனா
அந்த தூக்கோ கட்டி போட்டிருக்கோ அதனா பிரச்சன இல்லைங்க நனைஞ் மழை வரப் ஆ ஆமாங் காய வெச்சுக்குவோ பிரச்சன இல்ல எடோ இருக்கு ஆமாங்க சீட் மாரி எறக்கி வெச்சிருக்கோ
அப்பினாத பரவால்ல தெரிஞ்சுக்காது ஆ சிமெண்ட் தர போட் டு சீட்டு எறக்கிருக்கீங்களா கொழந்தைங்களு வெளாட்றதுக்கு வசதியா இருக்கு
ஆமா ஆமாங்க ஆமாங்க அப்டிதாங்க
சேரி சேரி அப்டின்னா பரவால்ல என்னா வீட்டுக்குள்ளாரே போட்டுக்கலா இல்லாட்டி போனா கஷ்டோல்ல கொழந்தைங்க வெச்சிருக்கறதுனால அது கொழந்தைங்க துயே நெறைய சேரு கொழந்தைக்கு அப்றோ மாத்தி போட்டுக்கிட்டே இருக்கணு ஒரு நாளைக் பத்து ஜட்டி தோச்சி போட்ற மாரி இருக்கு
ஆமாங்க அதேதாங்க
இப்ப எனக்கு பாப்பா வந்து உச்சா வந்தா சொல்றவ இது ஆயிட்டதுனால கொஞ்சோ அவளோட ஜட்டி கம்மி அதுக்கு முன்னாடிலா பாத்தா சும்மா சும்மா நின்ன எடத்துலயே உச்சா போயிட்டு அந்த ஜட் மாத்தி மாத்தி மாத்தி உழுந்துகிட்டே இருக்கு ஜட்டி ஆ இப்ப அவளுக்கு தெரிஞ்சி போ ச்சி யூரின் வந்தா சொல்னோனு சொல்லி இப்ப சொன் தெரியுரனால ஒரு நாளைக் கி ரெண்டு மூணு ஜட்டி ஆகுது அப்டி பாத்தாலு ஒரு அஞ்சு ஜட்டிக்குள்ள ஆக்கிடுவா காலைல போட்றோமா ஒன்னு அது எப்டியாவது மேல தண்ணி ஊத்திக்கற து இல்ல சாப்புட்றத ஏதாது கொட்டிக்க வேண்டியது ஏதாவது ஒன்னு இல்ல ஒன்னுமே ரெண்டாவது யூரின் போயிட்டு வந்தா அந்த ஜட்டியே வேணானு சொல்லிடுவா கேட்டி போட்டு தா போயிருப்பா ஆனா அது வேணா வேற போடுன்னுவா அந்த மாரி கொஞ்சோ கொஞ்சோ துணி சேந்துக்கிட்டேதா இருக்கு
ம் ம் ம் ம்
பையனுக் யூனிஃபார்ம் டெய்லி யூனிஃபார்ம் துவைக்கணு அவனோடது டெய்லி தொவச்சே ஆவுனு அதோட சாய்ந்தர வீட்டுக்கு வந்து போட்ற டிரெஸ்ஸு தொவைக்கணு
ஆமா
அவன் இன்னு வேற படுக்கையிலே இன்னு உச்சா போயிட்டு இருக்கான் நைட்லலா அதனால
ஆமா கொழந்தைங்க பைந்தோ ஆமா என் பசங்களு அப்படிதா கொழந்தை பயந்தா போயிருவாங்க ஏன்னா அது அவுங்களுக் தெரியாதுங்க சொல்ற க்கு நைட்ல தூக்க கலக்கத்துல கண்ண அத இது பேசி தூங்குறாங்களங்க அதுல கனவு வருல அதுல வந்து என்னமோ இதாவ மாட்ருக்குது அதனாலதா கொழந்தைங்க பாவோ ஊத்தி வச்சுறாங்க அத தெரியாம நம்மோ இது பண்ணிட்டு இருக்கோ என்ன
உண்மதா ஒரு நாள் என்ன பண்ணான் தெரிமா எழுந்து நானு சரி நல்லா தூக்கத்துல இருந்து எழுந்துதா உச்சா இருக்க போறோன் நெனச்சி பார்த்துட்டே இருக்க போயிட்டு கிச்சன் சிங்க்கு கீழ டஸ்பின் வச்சிருப்போ பாருங்க அந்த டஸ்பின்ல போய் உச்சா உ ட்டு அடிக்கிறா அவன் பாட்டுக்கு பாத்ரூம்னு நனச்சி நா என்னாடா பண்ற டேய் டே டேனு கூப்பர்ற எனக்கு சவுண்ட் டூர்ன்னு கேக் குது கூப்பர்ற டேய் என்னாடா எங்கடா போற கதவு தொறந்த சத்தமே கேட்கிலியே என்னடா பண்ற சொல்டு கூப் அவன் காதுலே வுழுல தூக்க கலக்கோ போல அவன் தெளிவாதா போனான் நா நெனச்சா தூக்க கலக்கத்துல போய் கிச்சன்லயே உச்சா உட்டுட்டு வந்து தூங்கிட்டா அந் நேரத்துல ரெண்டு மணி எழுந்து அப்புற அடுத்து யாராவது எழுந்து போனா வழி கிட்டு உல போறோன் சொல்லி மறுபடியு கிச்சன் எல்லா தொடச்சு வுட்டுட்டு அப்புற படுத்து தூங்கன ஐயோ கொடுமியே என்னா சொல்றீங் நமக் கே வளந்தாச்சு தான நம்மளுக்கே வந்து தெரிய மாட்டேங்குது ஒரு ஒரு நேர இருட்
ஆமாங்க ஒ ஆமாங்க ஆஃமாங்க அது அப்படிதாங்க தெரியாது
ஆனால அவன எதுன்னா சொல்றது கெடையாது செரி போ பரவால்ல நானு வந்து சின்ன பிள்ளைல அப்படிதா இருந்த
நானு அப்படிதாங்க இரு ந்த என்ன பண்றது சிரிச்ச ஒன்ன சிரிப்புதா நம்ம நா சொல்லே சிரிப்பு தா வருது என்ன பண்றது இதலா
நானு நானு அப்படிதா நா உண்மைலே நானு ஸ்கூல் படிக்கும்போதுலா போயிடுவ பை எங்க அப்பா வந்து சொல்லுவாரு உங் மிஸ்கிட்ட வந்து சொல்லவான்னு கேட்பாரு வேணாம்பா அசிங்கமா இருக்கு அப்டின்னுவ இப்ப என் பையனு அதேதா பண்றா செரி அவனா ஒரு விவரம் வந்தா மாறிடுவான் நமக்கு அனுபவம் இருக்கா அதனால அடிக்கிறது இல்ல திட்றது இல்ல அட போ என்னா ஒரு ஜட்டி தான நம்ம துவச்சு போட்டுப் போலாமேன் சொல்லி விட்டர்றது நா எது பண்ணிக்கிறது கடையாது பெசிட்டுதான அலசி கலா போ அப்டின் விட்டர்ற
ம்
பொண்ணு கொஞ்ச பரவால்ல ஆமாம்மா ஆனல் அடிக்குது எங்க வீடு வேற ஷீட்டு வீடு ரொம்ப அனலு அனல்ல ஒக்கார முடியல அந்த அளவுக்
எங்கங்ளா சென்னைங்ளா
ஆமாம்மா ஆமா
ம் சேர் சேர் சேர் சேரிங்
அனலா இருக்கு ரொம்ப அனலு ஒங்ளோட ஸ்லாங்கே நல்லாருக்கு ஒங்க ஒங்களோட லாங்குவேஜு பேசறது
நல்லாருக்குங்ளா சேர் சேரிங்க ம்
கொழந்த சாய்ந்தர நீங்க போய் கூட்டு வருவீங்ளா இல்ல ஆட்டோ வேன் அந்த மாரிங்ளா
இல்ல இல்லங்க கூட்டிட்டு தா வரனுங்க கூட்டிட்டு வந்துருவங்க போயி ஸ்கூல்ல போய் கூட்டிட்டு வந்துருவங் பக்கந்தாங்க நடந்து தாங்க நடந்தே போயிட்டு நடந்தே வத்துருவாங்க ஆ நடந்து போய் ஆமா அதனால தா நடந்து போயிட்டு நடந்து வந்திருக்கோ அவ்ளோதாங்க
நா வந்து கொஞ்ச தூரமா இருக்கு ஸ்கூல்லு அது வேன்ல போட்ருக்கோ வேன்லே போய்ட்டு வேன்லே வந்துருவா அவனே நால்ரைக்கு வேன் கொண்டு வந்து விட் ருவாங்க இப்ப ஸ்கூட்டி இருக் கு போலா ஆனா பாப்பா இருக்கிறனால என்னால ஸ்கூட்டிலா ஓட்டிட்டு போ முடியாது ரெண்டாவ்து ட்ராஃபிக் இருக்கு அங்கலா வந்து இந்த பகல் டைம்லா பாத் தீங்னா வேலைக்கு போறவ்ங்க அந்த மார்லா வண்டி வேகமா போவாங்க வருவாங்க நமக்கு மெனக்கெட்டு கெளம்பி போகணு கொழந்தைய வேற கூட்டு போணு செரியா வராது ஒரு பத பதட்டத்துலே போற மாரி ஆயிடு அப்டின்னுட்டு வேனே சொல்லியாச்சு ஆ ரெண்டாயிருவாதா செரி பரவால்ல நம்ப ஒரு ஒரு தலவலி இல்லாது இருக்கு அவ பாட்டுக்கு போய்ட்டு வந்துருவா மழ பேஞ்சாலு கவல இருக்காது அவ போயிட்டு பத்தரமா வந்துருவா அப்டின் சொல்லி அது துலே விட்டாச்சு எட்ரைக்கு வரு வேனு எட்ரைக்கு வந்தனா சாய்ந்தரோ நால்ரைக்கு வந்துருவா
சேரி சேரிங் ம் நாலு மணிக்கு போய் கூட்டிட்டு வரணுங்க நாலு பத்துக்கு போனா சரியா இருக்கு போயிட்டு ஒரு பத்து நிம்ஷ வந்துருவ அவ்ளோதா
ஓ ஆனா எனக்கு ஒருத்தவ்ங்க சொன்னாங்க டெய்லி ஸ்கூல்ல போய் கூட்டு வரதுதாங்க நல்லது அப்ப தா வந்து அவ்ங்க மிஸ்ஸ போய் நம்ம பாக்க முடியு எதனா தப்பு இருந்ச்சுனாலு சொல்லுவாங்க நம்மகிட்ட இந்த மாரி எதானா கேக்கலா பேசலா அதே நம்ம வேணுனாக்கா ஆ பேரண்ட்ஸ் மீட்டிங் வப்பாங்க அவ்ங்க மிஸ்ஸு நா ஃபோன் பண்ணா கேட்டா சொல்லுவாங்க அவ்ங்களாவு ஃபோன் பண்ணுவாங்க எதனா கேக்கணுமாருந்தா ஒரு நாளு சொன்னாங்க அ கப்பு வந்து புது மிஸ் இல்லை இப்ப ரெண்டாவ்து மாறிட்டது கப்பு வந்துட்டு டைட்டா இருக்குங்க வேற கப்பு குடுத்துவுடுங்கன் சொன்னாங்க சரிங்கன் சொன்ன அப்ற இந்த மாரி ஆ ஊறுகா குடுத்து வுடு ட்ருக்க ஒரு நாளு இந்த மாரி ஊறுகாலா குடுக்க வேணாங்க அப்டின்னாங்க அ அது போல அவ்ங்களா ஃபோன் அடிச்சு சொல்லிட்றாங்க
எக்கு வச்சு தரக்கூடாது
த்து டய அவ கேட்டானேனு சொல்லி குடுத்து விட்டுட்டே அப்றமா அந்த மாரி உப்பு அதிகமா இருக்கு பொருளு இந்த மாரி கட பொருளு இதெல்லா எதுமே வாங்கி தராதீங்க நாப் ஸ்கூலுக்கு எதுமே குடுக் காதீங்க ஒரு ஸ்பூன் வச்சு குடுங்க ரெண்டு டவல் வைங்க அப்டியெதா சொன்னாங்க செரிங்க இவ வந்து தெரியல எனக்கு
ஸ்பூன் வச்சு குடுத்தே ஆகனும் கன்ஃபார்ம் என்ன ஏதாது இல்லையோ அது மட்டும் வச்சு குடுத் துரனு டிஃபன்
அப்டிதா இப்ப வச்சு குடுத்து அனுப்பிட்டு இருக்கே அவனும் கிளம்பி போறா எக்ஸாம் ஒன்னு வச்சாங்க இப்போ தா ஒரு கிளாஸ் டெஸ்ட் மாரி ஒன்னு வச்சுருந்தாங்க ஒரு வாரம் முடிச்சிட்டா திரும் ப புக்குல இருந்து கேள்வி கேக்குறாங்க போல இப்போ ஃபர்ஸ்ட்டு நோட்டுல இருந்து படிக்க வச்சாங்க கிளாஸ் வொர்க் நோட்ல எழுதினது இப்ப புக்கு பின்னாடி இருக்கிறதா அத டைம் டேபிள் குடுத்து வச்சிருக்காங்க அடுத்த வாரத்துல இருந்து அது எக்ஸாமு
சர் சேரி
இன்னைக்கு கூட எங்கேயோ அவுங்களோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்கா அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு கூட்டு போயிருக்காங்க போல அ நேத்தே மெசேஜ் அனுப்பிருந்தாங்க ஸ்நாக்ஸ் எக்ஸ்ட்ராவா குடுத்து வுடுங்க பாட்டில் பெருசா ரெண்டு கேன் அந்த மாரி குடுத்து வுடுங்க சொன்னாங்க சரி ஒரு லிட்டரு கேனே ஒன்னும் அர லிட்டர் கேன் ஒன்னும்
உம் உம் ஜூஸ் ஒரு இதுல எதோ ஒரு இதில போட்டு குடுத்துருங்க மாதுளம்பழ ஜூஸு ஆப்பிள் ஜூஸு அப்புறோ அது மாரி குடுத்துருங்க வெயில் அழிக்குதுல வெயில் சரியான வெயில் அதான சொல்றீங்க அங்க அதனால அந்த மாரி முளா மள ஜுஸு எல்லாமே ஒரு வாட்டர் கேன் ஊத்தி குடுப்பீங்க ஒரு அர லிட்டரு வாட்டர் கேன் ஊத்தி குடுத்திங்னாலும் ஓகேதா அதுலா கொழந்தைங்க குடிச்சிட்டு வந்துருவாங்கல அது
ஆமா ஆமா கரெக்டு தா நீங்க சொல்றது நானா
உம் அந்த மாரி பண்ணி குடுங்க ரெண்டு வாட்ருக்கேன்னு தண்ணி தராத காட்டி அதுல ஆ ஆ